ஹலோ ஆ வணக்கம் எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கிறோம் ஆம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்
இன்னு சாப்பில்ல சிஸ்டர் கொஞ்சோ வாலில கொஞ்சோ வேல
எவ்ளோ வேலைய இருந்தா என்ன நீங்க சாப்ட்டுட்டு உங்க வேலைய பாக்கலாம்ல
இல்ல கண்டிப்பா காலையிலயே வந்துட்டே வலைக்கி
ம்
காலையிலே இங்க வாலைக்கி வந்துட்ட இன்னு நா வீட்டுக்கு போகல இப்பதா ஓரோ வெச்சு முடிச்சோ கால் போச்சு அதனாலதா சிஸ்டர் உங்க தம்பி அனுப்ச்சி வுட்டுருக்கே டீ காஃபி வாங்கறதுக்கு
ம்
ஓண்ணவர் ஆயிட்டு இன்னு வரவே இல்ல தலைவர் எப்ப வராருன்னு தெரியல
ம்
அதா சிஸ்டர்
கால்ல என்ன சாப்பாடு ஒங்க வீட்ல மொத சமச்சிருக்கீங்க
காலைல அதா தெரியல என்ன என்ன சமச்சிருக்காங்கன் தெர்ல கால்ல அவங்க ரசம் வெச்சு உருளக் கெழங்கு வறுக்குறேன்னாங்க அங்க உங்க வீட்ல சிஸ்டர்
எங்க வீட்ல நேத்து வெச்ச மீன் கொழம்பு அப்டியே இருக்கு
சூப்பர் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் நேத்து மீன் என்ன மீன் சிஸ்டர்
மத்தி மீன்
மத்தி மீன் சூப்பரா இருக்குமே சிஸ்டர் மொதநாள் வெச்சு அத அடுத்த நாள் நீங்க சாப்ட்டீங்கன்னா அவ்ளோ அற்புதமா தேனாமிர்தமா இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா
கண்டிப்பா சிஸ்டர் மதியோ என்ன ஃபுல் டே வந்து மத்தி மீன் கொழம்பு தானா சிஸ்டர்
லன்ச்சுக்கு மட்டு மார்னிங் வந்து இட்லி தோச இது மாரி ஏதாவது செஞ்சுக்கிட்டோ லன்ச்சு மட்டு வச்சுக்கிட்டு நைட்டு வந்து வேற ஏதாவது சமச்சுக்குவோ
சூப்பர் சூப்பர் சிஸ்டர்
கொழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க
ஸ்கூல்க்கு போயிட்டாங்களா செரிங்க செரிங்க என்ன ஸ்டாண்டர் படிக்கிறாங்க சிஸ்டர்
பாப்பா நைன்த்து படிக்கிறா
சூப்பர் சூப்பர் சூப்பர் நல்லா படிக்க சொல்லுங்க
அவுங்க எங்க படிக்கிறாங்க கத பேசிக்கிட்டே தா இருக்குறாங்க ஊர சுத்திக்கிட்டே இருக்குறாங்க
என்ன சொல்றீங்க அதல்லா ஒண்ணு பிரச்சன இல்ல நல்லா நீங்க சொல்லுங்க நல்லா படிக்கணு படிச்சு நல்ல ஒரு நல்ல வேலைக்கு
ட்டேருக்கணு நெனச்சுக்கிட்டே இருந்தா நம்ம என்ன பண்ண முடியு
சின்ன பொண்ணு அப்டிதா இருக்கு நீங்கதா முக்கியமா அப்ப நீங்க தா எடுத்து சொல்லணு கொழந்தைங்கல்லா அப்டிதா இருப்பாங்க
அவுங்க சொல்றதா நம்ம கேக்கற மாரி மைண்ட் செட்டாகுது இப்பல்லா
உண்மதா சி்ஸ்டர் இன்னைக்கி நெலமைக்கு உள்ளது கொழந்தைங்கள்ட்ட வந்து அவங்க சொல்றத நம்ப கேக்கற மாரிருக்கு அவுங்க வந்து சொல்றத கேக்க மாட்டாங்க ஆனா நம்ப அப்டி கெடையாது நம்ப படிக்கிறப்ப வீட்ல என்ன சொல்லுவாங்க ஐயோ பயமா இருக்குமே வெளியே போனா அடி பாங்க அப்டி இருந்துட்டோ இப்பருக்க கொழந்தைங்கள அப்லா கெடையாது அவுங்க சொல்றததா நம்ப கேட்கணு அதா சிஸ்டர் அதா சிஸ்டர்
தம்பி இருக்குறாங்க தம்பி வந்து சிக்ஸ்த்து போறாரு இப்பதா
சேரிங் சிஸ்டர் சேரிங் சிஸ்டர் தம்பி பேரென்ன சாய் ஓகே ஓகே ஓகே தம்பி ந
அவர் ஆ அவர் நல்லா படிப்பாரு ஆனா கொஞ்சோ அடம்தா வேற ஒண்ணுல்ல
அதா ஒண்ணு பிரச்
படிக்கதா உக்கார மாட்டாரு படிச்சாருனா நல்லா படிப்பாரு
உங்களுக்கு சின்ன பையே தான போவ போவ படிக்க ஆரமிச்சிருவாப்ல
அவரு அப்டிதா அவர் பேச்சுக்கு தா நம்ம போக வேண்டியதாருக்கு எல்லாமே வீட்ல அப்டிதா
சிஸ்டர் கொழந்தைங்கள பொறுத்த வரைக்கு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அவுங்க மைண்ட் செட் படி போனா மட்டுதா இன்னைக்கி உள்ள கொழந்தைங்க நம்ம பேச் ச கேக்கு இல்லன்னா அவுங்க நம்ம பேச்ச கேக்க மாட்டாங்க அப்போ அவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணு அவுங்க போற போக்லயே போய் ஸ்ட்ரீட் பண்ணனு
நம்மளு ஒரு கொழந்தையாவே ஐயாச்சு இப்ப அவுங்க மட்டும் தா கொழந்தையா நம்
ஆ நானு ஒ பேச்ச கேட்க மாட்டேன்பா போ பா
ஆமா அப்டிதா போய்ட்டு இருக்கு
இதுவு ஒரு நல்ல ஐடியாவே இருக்கே நீ எ பேச்ச கேக்கல நானு ஒ பேச்ச கேக்கல போ
அவுங்களோட அழகி இருக்க வேண்டியதா
அவ்ளோ சிஸ்டர் கரெக்ட் சிஸ்டர் உங்ளுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்ளா இல்ல ல
அ இல்ல கேக்லிங் சார்
இ ஒக் ஒகேசிஸ்டர் ஒகே சிஸ்டர் ஒகே சிஸ்டர் அவர் சார் என்ன பண்றாரு வேல நல்லபடியா போகுது சிஸ்டர் ஒன்னு ப்ராப்ள இல்ல சிஸ்டர் ஆமாபோய்ட்ருக்கோ நம்ம நல்லா ஒகே ஒகே சிஸ்டர் ஒகே சிஸ்டர்
அவருக்கு பரவால இப்ப த ஒன்இயரா வச்சிருக்காங்க இப்போ கொஞ்ச பிக்கப் ஆயிருக்கு இப்பதா பிக்கப் ஆயிருக்கு
சூப்பர் சிஸ்டர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லபடியா பிக்கப் பண்ணி கடய
சீசன் டைமன் ஆ கண்டிப்பா கொண்டுட்டு வரணுனு தா ஆச எங்களுக்கு
கண்டிப்பா சிஸ்டர்
சீசன் டைம் மட்டு கொஞ்ச அவருக்கு கொஞ்ச நல்லா ருக்கு சீசன் இல்லன்னா கொஞ்ச டல்லா தா
சரிங் சிஸ் ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் இப்ப எப்டி அ ஜென்ஸ் மட்டுந்தா பண்றாங்ளா
லேடிஸ் ஒர்க்கும் பண்ணிட்ருக்காங்க பேண்ட் ஷர்ட்டு பண்ணுவாரு லேடிஸ் ஒர்க்கு பண்ணிட்டு தா இருக்காங்க
எல்லாமே ஓகே ஓகே சிஸ்டர் ஒகே ஒ ஒ ஒரு
கட்டிங்களா
அப்டிங்ளா சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் அப்ப சார்ட்ட சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா நானு சார்ட்டையே குடுத்துறே ரெடிமேட் எல்லத்தையு நிப்பாட்டிடுவ சார்டயே துணி எடுத்துதைக்க குடுத்தா என்ன சிஸ்டர் ஆ நா வந்து சார ஒரு நாள் நேர்
காஸ்ட்யும் போடுவீங்க
நா காஸ்டியூம் வந்து ஒயிட் ஷர்ட் போடுவ பிளாக் பேண்ட்டு
செம்மையா இருக்க ஒயிட்டு் பிளாக்கு உங்களுக்கு
ஆமா சிஸ்டர் ஒயிட் ஷர்ட் இதா சிஸ்டர்
தாராள்மா ஸ்டிச் பண்ணுவாங்க
கலர் ஷட்னா அந்த லேனின் கிளாத் இருக்குல்ல ஒயி்ட் ஷர்டுமே லெனின் கிளாத் தா போடுவெ ரெண்டாவது வந்து பேண்ட் நார்மலு ஹ கலருமே அப்படிங்களா இப்ப அங்கயுமே கிளாத் நீங்களே வச்சிருக்கீங்க
ஆமா மா வச்சுருக்கோ இவுங்க பிரதர் கடவொன்னு இருக்கு அவுங்க வந்து லினன் ஷாப் தா
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே இப்ப ஒரு ஸ்டிச்சிங்கு எவ்ளோ வாங்குறாரு
ஆ ஷ்ஷாட்க்கு வந்து த்ரீ பிஃப்டி வாங்குவாங்க ஃபேண்டுக்குவந்து ஃபோர் பிஃப்டி சம்தி்ங் வாங்குவாங்க
ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே ஓ
நம்மளோட வ கஸ்டமர்ஸ்னா கொஞ்ச டிஸ்கவுண்ட் இது மாரி பண்ணுவாங்க
ஓ ஓகே ஓகே ஓகே அப்ப தெரிஞ்சவங்க
ஆமா ஆமா நீங்களே ஒரு பத்து ஷர்ட் இது மாரி குடுக்கெறெ இன்னு டிஸ்கௌண்ட் பண்ணுவாங்க
ஓகே ஓகே சிஸ்டர் கே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ரொம்ப டாங்க்ஸ் சிஸ்டர் நீங்க தகவல்
ஓகேங் சார் தேங்யூ சார்
ஓகே சிஸ்டர் ஆ உங்களுக்கு என்ன சொன்ன ஹலோ
சாமி மேலலா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டல்லா இல்லங் சார் எனக்கு
அ
நார்மலா சாமி நம்ம மனசுல இருந்தாவே போது
ஓகே ஓகே ஓகே
நமக்கு நல்லது நடக்குன்னு நனச்சி எந்த சாமிய கையெடுத்து கும்புட்டாலு அது நமக்கு நல்லதுதா நடக்கு
ம் ம் கண்டிப்பா
அதனால எல்லா சாமியுமே புடிக்கு எனக்கு சாமி சாமினுட் டு போய் ரொம்பவு இது பண்ணக்கூடாது நம்ம
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் நம்ப அப்டி இல்ல சிஸ் டர் முருகன வந்து முருகன் முருகன் தா சிஸ்டர்
முருகனா சேரிங் சார்
முருகன் தா சிஸ்டர் கும்புடுவ நம்மள இந்த பூமிக்கு கொண்டு வந்தது முருகன் தா
ஓகேங் சார் ஓகே சார் வாழ்த்துக்கள் வேறங் சார் உங்களோட பொழுதுபோக்கு என்னா
என்னோட பொழுதுபோக்குன்னு கேட்டீங்ன்னா இதுக்கு முன்னாடி பொழுதுபோக்குனா எனக்கு வீட்ல இருந்தா ரொம்ப புடிக்கி வெளிய எங்கயு
எனக்கு அப்டிதா வீ் ட்ல இருந்தாவே ரொம்ப புடிக்கு வீட்டவுட்டே நகரக்கூடாது
ஆமா வீட்லயே இருக்கனோ வெளிய எங்கியு போ கூடாது ஆ டி வி இது அதெல்லா எதுவு பாக்க மாட்ட எனக்கு மொபைல் இருந்தா போது நா பாட்டு அழகா பாட்ட போட்டு வீட்ல உள்ள எல்லா வேலையு செஞ்சிருவ நானே துணி தோய்கறதுலருந்து பாத்ரோ ந்து வீடு தொடைக்கர்துலருந்து எல்லா வேலயு நம்பாட்டு ஜாலியா பாத்
ஏ லேடிஸ் இல்லைங்ளா உங்கள்ட உங்க வீட்
இன்னு எனக்கு மேரேஜ் ஆவுல சிஸ்டர்
அப்டிங்ளா சீக்கிரமே மேரேஜ்ஜு போல
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி சிஸ்டர் கண்டிப்பா அதனால நா என்ன பண்ணுவன்னு கேட்டிங்ன்னா முடிச்சுட்டு வேலையெல்லா முடிச்சுட்டு அழகா என்னா பண் சாமியெல்லா கும் குளிச்சி கிளிச்சிட் சா மி கும்ட்டுட்டு சாப்பாட சாப் நல்லா நிம்மதியா துங்குவே சிஸ்டர் இதா என்னோட பொழுதுபோக்கு முன்னாடி அப்டிதா இருந்தே இப்ப என்னோட பொழுதுபோக்கு விவசாயோ வந்துருச்சு நல்ல வீட் ல அப்பா அம்மா சிஸ்டர் அவுங்க பாத்துட்டு இருந்தாங்க இப்ப நடுவுல அவுங்க கொஞ்சோ
விவசாயோ பண்றது நல்லது தாங்க ரொம்ப நல்ல வேல அது
கண்டிப்பா சிஸ்டர் நமக்கு எக்ஸசைஸ் செய்ய வேணா கிரௌண்டுக்கு போ வேணா வாக்கிங் போ வேணா இங்க உள்ள வந்துட்டு
ம்
இது அதுவே போதுமானது நீங்க காலையில இருந்
ம்
எங்க வாழைய மட்டு நூறு திருப்பு உள்ளுக்குள்ள சு அப்போன்னா பாத்
ஹலோ கேக்குதுங்ளா
இல்ல கேக்குது சிஸ்டர் கேக்குது கேக்குது
ம் வாழத் தோப்பு வச்சிருக்கீங்க நீங்க
அ ஆமா சிஸ்டர் ஆமா சிஸ்டர் காலையிலேருந்து ஒரு
ஃப்ரஷ்ஷப்பா உங்கள்ட்டே எல்லாமே வாங்கிக்லானு சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா வாழக்கா மட்டு தா நம்மகிட்ட கெடைக்கு ஃப்ரெஷ்ஷா வாழக்கா வாங்கிக்லா இப்பதா எல்லா கண்ணாருக்கு இப்பதா இந்த இன்னக்கி ஒரொ வச்சது அப்றொ ஆளுங்க ஒரு
ஆடி மாச தானே எல்லாமே செய்வாங்க நீங்கென்னா பிஃபோராவே செஞ்சுட்டீங்க எல்லாமே
இல்ல இது ஒவ்வொரு பட்டொ ஆடி பட்டொ ஆவனி பட் பட்டொ அப்டின்னு பட்டொ இருக்குங்க ஒவ்வொரு மா மூனு மாசத்துக்கு ஒரு பட்டொ வரு அதுல நம்ம பாத்து இப்ப நம்ப வக்கிறது எல்லாமே காத்தரி காலத்துக்கு முன்னாடி எனக்கு அடுத் த வர்ஷோ முடுஞ்சுரு எனக்கு
ம் ம்
முடுஞ்சுரு இன்னொ சொல்லப்போனா